ஹ
ஆ ஹலோ உம் கேக்குதுறா உம் கேக்குதுறா கேக்குதுறா நானா நான் இனிமேல்தா சாப்பாடு அரிச்சு வச்சிருக்க இண்டக்ஷன்ல இருந்து நிறுத்தி எடுத்து வெச்சா சேர் இனிமேல்தா கொஞ்சோ விசில் இறங்கனா போய் சாப்பிடணு
ஆ ஆ சாப்ட அக்கா நானு நீங்க என்ன குக்கர்லத சாப்பாடு செய்வீங்களா பஸ் அஹ் இதுல பாத்தரத்துல செய்ய மாட்டீங்களா
ஆஹா எனக்கு நெனவு தெரிஞ்சுதுல இருந்தே நாங்க குக்கர்லயேதா அம்மா பண்றாங்க அதே பழக்கந்தா எனக்கு வந்துச்சு தனியா சாதம் வடிச்சதெல்லா பண்வேலஜே யாருக்காவது ஒடம்பு சரியிலைனாலு என்ன பண்ணுவோனா சா அரிசி வறுத்துட்டு அத கஞ்சி ஆட்டதா பண்ணுவாங்கள ஒடிய இன்னும் வடிச்சத்தல்லா இல்லவே இல்ல அங்க நீங்க வடிப்பீங்களா
நாங்க குக்கர்ல செய்ய மாட் டோ நாங்க வந்து அந்த அ ஆ பிரியாணி புலாவா அது மாரினாதா குக்கர்ல செய்வோ மத்தபடி இந் த சா பொங்கல் செய்வோ பாத்தீங்களா சக்கர பொங்கலு அப்போ மட்டுத்தா வந்து அ வெண் பொங்கல் அப்போ மட்டுந்தா வந்து நாங்க இதுல செய்வோ குக்கர்ல செய்வோ மத்தபடி டெய்லி சாப்பாட்டுக்கு வந்து நாங்க வந்து இதுலதான் செய்வோ
வடிச்சுக்கு அதுக்கு நீங்க குண்டா தனியா வச்சுக்குவீங்களா குண்டா எந்த மாதி இந்த ஆஹ் கீழ வந்து அகலமா
ஆஹா அப்படியெல்லா கெடையாதுக்கா நார்மலா அந்த சாம்பார் குண்டானு சொல்லுவோம் பாத்
இய்ய குண்டாலயா சில்வர்லையா
சில்வர்லதான்கா செய்வோ சில்வர் இண்டோலியம் ஆஹ் அதுமாதி சில்வர் குண்டாலேயே தண்ணி வச்சுட்டு அதுக்கேத்த மாரி ஆஹ அதுதாங்க்கா ஆனா அப்படிதா வந்து நம்ம சாதம் வடிக்கணும் ஏனா அதுல இருக்க ஆமா ஏனா அதுெல்ல க்க அந்த ஸ்டார்ச் கண்டன்ட் வந்து வெளியே போயிடு இதுவே வந்து நம்ம குக்கர்ல போ ஓ குக்கர்ல இது பண்ணோனா அஹ் அதுல இருந்து வெளியே வராதுங்க வெளிய வராதுனால அதோட சு சுகர் கன்டன்டு அந்த சாத இருக்கிறதுனால நம்மளுக்கு பிற்காலத்துல வயசா கொஞ்சோ வயசாயிட்ட பிறகு ஆஹ் சுகர் வர நெறைய வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு இருக்கலா இப்ப நீங்க இப்ப நீ நார்மலா சொல்லிரு ஒரு ஆஹ் டம்ளர் அரிசிக்கு இப்ப நீ குண்டாளே வெக்கிற மாரி இருந்தா எந் எவ்ளோ
ஆஹ் ஒரு டம்ளர் அரிச் சிக்கி ஒரு மூணு டம்ளர் தண்ணி வைங்கிக்கா மூணுல இருந்து
மூணு ஊத்தணு இது குக்கர்ல ரெண்டு ஊத்
அப்டிங்களா ஆஹ் மூணு ஊத்திட்டு அ நீங்க வந்து பா அஹ் பாத்துட்டே இருங்க ஓரளவுக்கு சாதோ வந்து அந்த கோடு கோடா வந்துரு
கஞ்சி மேல வந்துரும் ஆஹ்ஹ் இரு இரு இரு இப்ப ஒரு மூன் டம்ளர்ல ஊத்தற இப்ப நீ கொதி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புற தா சாப்பாடு அரிசி போடுவீங்களா இல்ல வந்து ஃபர்ஸ்டே போட்டு வச்சிரு
இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து குண்டான்ல மூணு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் இல்ல மூன்றரை டம்ளர் அந்த சாத வந்து ரொம்ப நேரோ வேக இப்போ அப்டின்னா நம்ம நாலு டம்ளர் தண்ணி கூட ஊத்திக்கலாங்க
இப்ப அரிசி ஊற வச்சிடலாமா
அரிசி வந்து ஒரு மணி நே ஆமா அரிசி ஊர வச்சிடணு ஆஹ் அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச் வச்சிருவேங்க்கா நானு ஊற வச்சிட்டு கண்டி சில நேரம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி சில டைம் அரை மணி நேர ஊறுனாவே போதுமானதா இருக்கு
அன்
டைம் வந்து ஒரு மணிநேரம் ஊறனா ஊற வெச்சுட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி வெச்சிடுவோம் தண்ணி குண்டா எப்படின்னா அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் நான் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு அதனால தண்ணிப்பிச்சு அப்படியே வெச்சிருவேன் பட் ஆனா நம்ம ம் புதுசா சொல்றோம் ங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க மூணு டம்ளர் தண்ணி வச்சிடணும் மூணு டம்ளர் தண்ணி வச்சட்டீங்கன்னா அது நல்ல மூணு இல்ல மூன்ற கூட வைங்கலெ தண்ணி அதிகமால்லாம் பிரச்சன கெடையாது அதுக்குன்னு ரொம்ப அதிகமா இல்ல ஒரு டம்ளர் தண்ணீலாம் அதிகமயில்லென எப்படியும் வடிச்சிறோம் இல்லைங்களா
வடிக்க ஓகே ஆ
அதனால பிரச்சன கெடையாது தண்ணி அதிகமானா அப்புறம் மூன் மூன்றரை டம்ளர் தண்ணி வெச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதச்சா உட்னே சிம் பண்ணிட்டு அதுக்க அப்புறம் அந்த அரிசியை மெதுவா போட்டு இல்லன்னா கை சுற்றுக்கும் அது மறையாது ஏதுன்னா ஆயிடுங்க அப்புறம் அது நல்லா மெட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வெச்சிருனுங்க ஏன் ஃபுல்லா வைக்கணுனா அதுல இருக்க அழுக்கு அதெல்லாம் வந்து மேலாக ஒருக்கா வந்துரும் பொங்கி எப்படி பால் ஹான் பால் பொங்குது அது மாதிரி பால் மேல வந்துருமா அதெல்லாம் எடுத்து நம்ம குண்டல்ல போட்டுட்டு மறு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிட்டு அந்த அரிசிய எப்படி பதம் பாக்கணும்னா கொஞ்சம் வெடி வெடிப்டுப்பா வெடி வெடிப்டுப் அப்ப வர ஸ்டார்ட் ஆயிடும் ஆ மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் கா பதினஞ்சு நிமிஷத்துல நல்லாவே வெந் தூங்காது ஹ வெந்துட்ட உடனே ஆஃப் ஆஃப் பண்ணிட் விட்டு போட்டு ரெண்டு கயல்ல புடிச்சு ன்னு நல்லா அப்டி போட்டு வடிச்சிருனு ஆமா அங்க
ஆ ஓகே நீ ஏதாது தவறுதலா உண்டா
ஆ ஒரு வாட்டி உண்டுக்கா கையில தவறனுல கை அ விட்டுட்டு இருக்க அப்டி ரொம்ப சூடு பொறுக்காம அது து வந்து எப்போனா இந்த அ கல கலவ சாதொலா செய்வோம் பாத்தீங்களா இப்போ வந்து அப்போ நிறைய குண்டா கொஞ்ச பெருசா இருக் ஒம்பத்திங்களா அப்ப வந்து எங்களால முடியாது அத சாய்க்கணுல அதனால சாய்க்க முடியாது அதனால அப்டி அ போட்டுருக்க பட் அது நல்ல வேலை இந்த குண்டாக்குள்ளதான் விழுந் இருந்திருக்க அந்த சாதம் அதனால வந்து கொஞ்ச பெரிய குண்டாலா வச்சேன்னா எனக்கு வடிக்க தெரியாது எங்க மாமியார்ல்லாம் அப்படியே பெரிய குண்டா பிரமிச்சு ஏன்னா அவங்க நிலத்துல இருக்கவங்க உங்களுக்குளா சாப் ப்பாடு செய்யறாங்க இல்லயா அவங்க பெரிய அன்ன கூடையில வச் வச்சு வடிப்பாங்க ஆஹ் அது மாதிரி பட் அதான் இது மாதிரிதான் கசைது இது மாதிரி செஞ்சா நம்ம பசங்களுக்கும் கொஞ்ச ஹெல்த்
இதா இருக்கு நான் ஆனா எனக்கு ந தெரிஞ்சது குக்கர் தானா அதனால ஏதாவது விசேஷத்தக்கு மட்டும் மட்டுந்தான் அது அரிசி போட்டுட்டு பண்ணுவாங்க அதுல கஞ்சியெல்லாம் வடிக்க மாட்டாங்க கரெக்டாக ஊத்திக்குவாங்க
ஆஹ் அது ஏன்னா பொங்கல் சோறுன் சொல்வோம் நம்ம கரெக்டா பொங்கசொறு அது வந்து நம்ம பச்சரிசில ஆஹ் அந்த கஞ்சியை வடிக்க மாட்டோம் அது வந்து பொங்க சோறுன்னு சொல்வோம் அப்படியே ஒரு மாதிரி கொழ கொழன்னு பிச்சு பிச்சுனு இருக்கு கொதன ஆஹ் ஆஹ்
கிடா பொங்கலுக்கெல்லாம் எங்க வீட்டுல பண்றாங்க ஒரு இப்ப இருபது புடி இருபத்தஞ்சு ஒரு சிப்பம் போட்டு ஆக்குறாங்க அப்படின்னா கரெக்டா தண்ணி ஊத்தி வாங்க அதுலயே அந்த பெரிய வாணலிலவாங்கள அப்டியே நல்லா அது தண்ணி வடிக்க முடியாதில்ல கரெட்டா ஊத்தி அவிங்க பண்றப் அப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க நல்லா அது வெந்ததுக்கு அப்புறோ போட்டு மூடி வச்சுட்டாங்னா இஞ்சிக்கு அப்டின்றாங்க நல்லா வெந்துரு அந்த சூட்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ம்
இல்ல நாங்க வடிச்சிடுவோ அப்போ பாத் பண்ணு போது கூட எவ்ளோவோ பெரிய பாத்திர இருந்தாலு வடிச் சொல்லுவோங்கா அதுக்கேத்த மாரி ஆனா கூடலா அதாவது நீங்க சொன்னீங்க வானொலி அது மாரில்லா வாங்கி வச்சுப்பாங்க இந்த மாரி அப்டியே வடிச்சுப்பாங்க
ம் ம் ம் ம் இன்னு நாங்க அந்த அந்த இதுல பண்ணறது இல்ல சிஸ் நா ஒரு நாளைக்கு ட்ரை பண்றே ஆனாலு நா நா வந்து வலிச்சது இது பண்ணனது இல்ல எப்போ சின்ன வயசுல பெரிமா வடிச்சிருப்பாங்க அவிங்க வீட்ல
இப்போ வந்து நெறைய வித்யாச இப்ப வந்து ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு நெறைய அதுக்கு ஆக பாத்ரோல்லா கூட வந்துச் செரி நீங்க இணையதளத்துல பாத் தீங்னா அ அதுக்காக வடிக்கிறதுக்கு பாத்ரோ மொதல் கொண்டாங்க சாண்டு மொதற்க் கொண்டு எல்லாருக் துங்க அப் எங்க நானாச்சு பரவால்ல கீழ ஒரு பாத்ரோ வச்சு தா அதுல வெடிப்பே எங்க சித்தப்பா வீட்ல எல்லா அவர் என்னா பண்ணுவாரு அவர் வந்து ஆ சித்தி இல்ல சித்தப்பா மட் டு தா அவர் என்ன பண்ணுவாரு அந்த பசங்ளே குட்டி குட்டி பசங்க தா ஒரு அவெ வந்து என்னன்னா ஒரு நைன் ஸ்டாண்ட் படிக்கிறா இன்னொரு த தம்பி வந் து இப்பதா ஃபிப்த் ஸ்டாண்டர் படிக்கிறா அவெ என்ன பண்ணுவா அக்கா உங்களுக்கு இருங்க கா அப்போ எனக்கு சமைக்க தெரியாது அப்ப அவுங்க வீட் ட்ல தா தங்கி நா தாங்கிட்டு இருந்த நா வேலைக்கு போகு போது வேரோட்ல அக்கா நீங்க இருங்க க்கா நா நா இது பண்றன்னு சொல்ட்டு அசால்ட்டா எடுத்து சிங்ள மொத்தத்தையு அப்டிதா டேய் இப்படி பண்ண கூடாதுடா குண்டால வெச்சு ப்ச் அக்கா அதெல்லா எனக்கு சாதாரண விஷயொக்கா எல்லா பண்ணக்கூடாது இதுதாக்கா பண்ணோ அப்படின்றா எனக் சொல்லி அவ்ளவு டிஷ் வருதா அவனுக்கு
அது ப்ச் இப்ப நம்ம வந்து அம்மா இருக்காங்க அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு அப்ப இல்லாத அஹ் குழந்தைங்க வந்து அவங்களே பண்ணும்போது வந்து அதுல நல்லா அவங்க வந்து தைரியமாவும் பண்ணுவாங்க ங்க அதுல அவங்களுக்கு
ஆ ப்ச் இண்டக்க்ஷன் ஸ்டவ்ல பண் பண்லா சித்தப்பா விட்டுருக்காரு இத்தனைக்கூ வந்து அஹ் வேலை செய்யறவங்க வந்து சாப் பாடுலா வெச்சுட்டு ப்ச் ஆஹ் டே டேபிள் மேல வெச்சுட்டு போயிடு வாங்க அவுங்க இவங்க பாட்டி இருக்காங்க பாட்டிதா பாத்துக்கறாங்க அவுங்க சாப்பாடு செஞ்சு வெச்சது புடிக்கலயாமா அவருக்கு அவர் ரே வந்து நானு பிரெட் இத வந்து நா டோஸ் பண்ணி சாப்பிடணு அதனால நீங்க சு சுச்ச மட்டூ ஆன் பண்ணுங்க இல்லன்னா எனக்கு எட்டா து நா சேர் எத்துனு வரனு சுச்ச மட்டூ ஆன் பண்ணுங்க உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க நா இது பண்ணி தர்ர அப்படின்னுவா தோச சுட்டுத் தருவா உபையாம நெறயா செய்வான் புவி ப்ச் அது மாரி ஆஹ் நீங்க நீங்க சொல்லுமா அதா ப்ச் அப்போ நா யோசிப்ப பாரு நம்ம அம்மாலா எவ்ளோ செல்லமா வளத்திருக்காங்க அப்
ஆமா எனக்கு அந்த மாரியல்லா தோணி இருக்கு இன்னொன்னு நானே யோசிப்ப அவங்க ஒரு அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்லாதீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க நம்ம இருக்கிறதுனால தானே வந்து நம்ம இந்த விஷயத்துக்கெல்லா செல்லோ பண்றோ அந்த விஷயத்து பண்ரோ அப்படிதா நா யோச்சிருக்கே இல்லாலா இருக்கிறங்க வந்து அது அவங்களுடைய மன கஷ்ட நம்மகிட்ட சொல்லனாலு நம்ம பாக்கு போதே அவங்களோட கஷ்ட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு
ஆமா
உம் உம் சரி எல்லாம் நடக்கறது நடக்கறப்ப உம் நாங்ளு இதெல்லாம்ச்சே நானு ஒரு நாளைக்கு இதுல குண்டால வச்சு பாக்குறே நானு
ஆஹ் ஆஹ் நீங்க இது ம சிக்கன் குழம்பெல்லா எதுல செய்வீங்க அப்ப குக்கர்ல செய்வீங்கல்யா
ஆஹ மட்டன் வேகாது அப்படிங்கற பட்சத்தல குக்கர்ல போட்டு வச்சு வேக வச்சுக்குவாங்க சிக்கணு அப்படிதா மீதி எல்லாமே குண்டாலதா ஆஹ் சில்வர்லா இருக்கு யல்லா யவா ஆஹ் யக்கூக்கள்ல தா போடுவா
அப்டியா
வச்சிருக்கறோ
ஈய குக் ஆஹ் நா வந்து சிக்கன் வந்து குக்கர்ல போட மாட்டேன் நாட்டுக்கோழியா இருந்தா மட்டுந்தா குக்கர்ல போடுவோ மத்தபடி எல்லாமே இதுலதா குண்டாலதாக்கா
உம் உம் ஓ ஓகே ஓகே ஓகே நாங்க அது தாளிக்கறதெல்லாமே இதுலதா அதுக்கு கொஞ்ச கறி வந் பழை ஆஹ் கொஞ்ஜோ வந்து பழசு இல வாங்கிட்டு வந்தது வேகாது அப்படிங்கிற பட்சத்து குக்கர்ல வச்சு அதுக்கப்பற தாளிக்கறது எடுத்து நம்ம குண்டால மாத்த
ஆஹ் நாங்களு குண்டால மாத்திப்போ தாளிக்கு போது எல்லாமே சாம்பார்ல இருந்து எல்லாமே குண்டால மாத் அதுக்கே எங்க வீட்டுக்கா சொ இவ்ளோ பா த்த வச்சிருக்கே எங்க போய் நா வீடு தேடூர எவ்ளோ கஷ்டமாருக்கு இதுக்க அது அதுக்கதுன்னு வச்சு எதுக்கு வச்சிருக்க இதெல்லா இப்ப ரெண்டு பேர் இருந்தா இ நாலு பேர் இருந்தா இந்து ப ஒரு அஞ்சாறு பேர் இருந்தா இருந்து நீ அஞ்சாறு பேர்ல வரமாட்டாங்க நம் வீட்டுக்கு வந்தா உங்கப்பம்மா எங்கப்பம்மாவ தவற வந்தா அவங்க ரெண்டு தா வருவாங்க அக்கா ஏ பாப்பா ஏன்ச்சிட்டா அப்புற பேசுறா அக்கா பாய்க்கா